ம்
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா
அ நா நல்லா இருக்க சாப்டாச்சா என்ன பண்ணிட் இருக்கீங்க
அ இப்பதா சாப்டே தோச சாப்டே நீங்க சாப்டீங்களா
இல்ல இனிமேதா சாப்பிட்ணு கொஞ்சொ ஒடம்பு சரியில்ல அதனால கொஞ்சொ லேட்டாதா சாப்பிட போற இப்ப எடயிலதா ஒரு வர காப்பி மாதிரி போட்டு குடிச்ச
ஆ செரி
ம் வயிறு கொஞ்சொ சரியில்ல எதோ சாப்டது ஒத்துக்கல போல ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிட்டு
செரி ‌ஆ
அதா இல்ல டேப்லெட்டு அம்மா மருத்துவமனைல தா வேல பாத்துட்ருக்காங்க அவுங்க டேப்லெட் குடுத்தாங்க அததா சாப்ட்ருக்கே சாப்ட்டுட்டு ஒரு வரக்காப்பி மாதிரி போட்டு குடுத்தாங்க அம்மா அதுதா பா குடிச்சிருக்கே கொஞ்சொ பரவால்ல இருந்தாலு இன்னு சரியாகல முழுமயா குணமடைல
ம் செரி பாத்துங்க தோழி ஏனா வயிறு பிரச்சனனாலே வயித்த வலிக்கு நமக்கு ஒரு கம்பா என்னது ஆ கரெக்டாருக்காது எதுமே
ம் அது நா என்ன சாப்ட்டேன்னு என்னால கண்டுபுடிக்க முடியில ஆ என்னுடைய கணவர் வந்து ஒரு ஆம் கடைலருந்து ஒரு ஆம்லேட் வாய்ன்ட்டு வந்தாரு
ஆ
அது கொஞ்சொ சரியில்லாத மாதிரி இருந்துச்சு எப்போமே க எ கொழந்தைக்கு அத குடுப்போ நாங்க அன்னைக்கின் பாத்து ஆனா அவேன் சாப்பிட்ல அது என்னமோ சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அந்த ஆம்லேட்டோட ஸ்மெல்லு சரியில்ல நா தா செரி காசு குடுத்து வாய்ன்ட்டு வந்துட்டாங்க இத வேஸ்ட்டு பண்ண வேணா அப்டின் சொல்லிட்டு சாப்டுவோன்னு சாப்ட்டே ஒருவேள அது ஒ த்துக்லயா ஃபுட் பாய்சன் ஆக்கி விட்டுட்டா என்னன் தெரில
ஆ
அப்பயே நா அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா இது மாரி ஆகிருக்காது
ஆமா நீங்க ஆரம்பத்திலே சாப்பிடும் போது அதோட ச எப்டி சொல்றது சுவை சாப் ட்டதுக்கப்றோ வித்தியாசமா இருக்கும் போதே நீங்க ஸ்டாப் பண்ணிருந்தீங்கனா கூட ஒண்ணு பண்ணிருந்துருக்காது
ஏனா அது நம்ம ரெ ரெகுலரா ஆம்லேட் அந்த மார்லா நம்ம சாப்ட்டதில்ல எப்பயாது ரொம்ப ரேரு தா அதனால எனக்கு அந்தளவுக்கு அத கண்டுபிடிக்க தெரில
ம்
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்போ நீங் ஹவுஸ் ஒய்ஃபா
ஆ ஆமா நா வீட்ல தாருக்கே
ம் சமையல்லா யாரு நீங்க தானே பண்ணுவீங்க இல்ல உங்க வீட்ல மாமியார் அந்மாரி பண்ணுவாங்ளா
ஆ மாமியார் இருக்காங்க எனக்கு திருமண ஆயி இந்த பத்து வர்ஷத்துலயுமே வந்து கிச்சன் ஒர்க்கு வந்து ஃபுல்லாவே நாந்தா சமையல் அறைல எல்லாமே நாந்தா
ஓ
எடைல எடைல அடிக்கடி ஊருக்கு போய்ருவாங்க
செரி
அதனால வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு நிலையா வந்து ஒரு எடத்துல இருக்ற ஆள் கெடயாது எனக்கு ரெண்டு பெண் கொழந்தைங்க
ஓ
அதனால ரெண்டு பேரையு வச்சுக்கிட்டு ஒரு ஆளா வ ஒ ஓடிக்கிட்டேரு க்க வேண்டியதா தா இருக்கு ஸ்கூலுக்கு போனு அழைக்க போனு திரும்ப இங் க போனு அங்க போனு இப்டி ஓடிட்டே இருக்க வேண்டியதாருக்கு
கண்டிப்பா கஷ்டொந்தா ஏனா கொழந்தையு நம்ப ஸ்கூலுக்கு அழச்சிட்டு போறது சொல்றத அவுங்களுக்கு சமச்சு குடுக்குறது வீட்டு வேலயு பாத்துகறது அப்டிங்கும்போது நமக்கு பெரிய டாஸ்காருக்கு அது
ஆமா காலைல ஒம்போது மணிக்குள்ள எட்ர மணிக்குள்ள ரெண்டு பேரயு கெளப்பியாகனு
மதிய உணவு காலை உணவு எல்லா செஞ்சிட்டு இதற்கெடையில நம்மளோட வேலைகளையு செஞ்சிட்டு கொழந்தைங்கள குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள அந் த ஒம்போது மணிக்குள்ள பெரிய ஒரு மூச்சு வுட்றதே பெரிய செரமமான வேலையா இருக்கு
ஆனா அது அந்த அந்த அந்த நேரத்துல வர்ற ப்ரஷர்ங்கிறத நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாத்தையு கரெக்ட் டைமுக்கு நம்ம செஞ்சி குடுக்கணு சாப்பாடு கரங் கரெக்ட் டைமுக்கு செய்யணு அதே நேரத்துல கொழந்தைகள காலைல எழுப்பி அவங்கள கெளப்பி கரெக் டைம் க்கு அனுப்பணு எல்லாமே நமக்கு கஷ்டமாதா இருக்கு உங்களுக்கு கணவரு உங்க கணவர் எதுவு உதவி செய்வாரா
ஆ என்னுடைய கணவர் வெளில அலுவலகத்துக்கு போறதுனால இந்த வேலைகள்ல சமயலறையில என்னைக்காது வாரத்துல ஒரு நாள் எப்பயாது செஞ்சி குடுப்பாங்க ஆ மத்தபடி அந்த துணி தொவைக்கிறது இந்த விஷயங்கள் மட்டு செஞ்சி குடுப்பாங்க வீடு தொடைக்கிறது கிச்சன் சைடு அவ்ளவா அதிகோ வரமாட்டாங்க அதனால எல்லா வேலையு பாத்திங்கன்னா நம்ம தா செய்யணு ஏன்னா அவுங்களோட வேல அப்டி நேரோ இருந்தா செஞ்சி குடு ப்பாங்க நேரோ கெடையாது
அதனால அவங்கள நம்ம வந்து அலுவலகத்துக்கு போறவங்கள நம்பள வந்து நம்ம தொல்ல பண்ண கூடாதுல்ல அதனால மு டிந்த அளவு நா ஒரு வந்து ஒரு அட்டவணை மாரி போட்டுக்கிட் டு இப்டி என்னோட டயத்துக்கு இந்த வேலய முடிக்கணு இத முடிக்கணுன்னு அப்டியே டைமிங் படி ஓடிட்ருக்கு
என்ன அ ஏ நம்ப என்னதா ஷெட்யூல் போட்டாலு நமக்கு ஏதாவது ஒரு நேரோ காலோ வந்து தாமதம் ஆயிடு
கண்டிப்பா கண்டிப்பா அது இப்ப ஆ
நம்ம ஒரு வழக்க படி போயிட்ருப்போ அது எதிர்பா எதிர்பாராத விதமா எதாவது சில சம்பவங்கள் நடக்கு அது நடக்கும் பொழுது நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்குறத எல்லா கொஞ்சோ கொலாப்ஸ் சரிக்கா அந்த மாரி
ம் ம் எல்லாமே அப்டிதா நம்ம ஒண்ணு நெனச்சிட்டு காலைல ஏதாவது பண்ணோம்னா எதாவது அடுத்து ஒரு வேல
ஆமா இப்ப என்னுடைய கொழந்தைன்னா இப்ப கொழந்தைக்கி ஒன்ற வயசு தா ஆகுது அதனால அந்த அளவுக்கு எனக்கு பெருசா தெரியல மே பி அவுங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப என்னென்ன டாஸ்கு சம்பவங்கல்லா காத்துருக்குன்னு தெரியல
ஓ ஒன்ற வயசுதா ஆகுதா இன்னு ஸ்கூல் சேத்தாதா தெரியு இது ஓட்டமாதா இருக் கு அங்கன்னு நம்ம பின்னாடி கொஞ்சோ பசங்க கோப்ரேட்டா கொஞ்சோ வளந்த பசங்களே வர மாட்றாங்க அவுங்க பின்னாடி தா நம்ம ஓட வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமா இப்போ இவுங்கள பாத்துக்குறதுக்கு என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய பாட்டி மூணு பேர் இருக்காங்க
ம்
ஆ அதுனால மூணு பேர் இருக்குறதுனால கொஞ்சோ வாலு எல்லா கொஞ்சோ கொறைஞ்சிருக்கு ஆ கொஞ்சோ நல்ல பிள்ளை யா இருக்காங்க மேபி தனியா அவுங்கள விட்டுட்டு போற மாரி இருந்தா வாலு தனோ கொஞ்சோ அதிகமா
கொழந்தைங்க வந்து உங்கள விட்டுட்டு பசங்களோட வெளாடுமா வெளில
இல்ல அவுங்களுக்கு ஒன்ற வயசுதா ஆகுது நம்ம வீட்ட நம்ம மாடில குடியிருக்கோ அதனால நம்ப வெளில போறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக கொறைவுதா எங்கயுமே நம்ம அழச்சிட்டு போறதில்ல அவுங்ள அழ ச்சிட்டு போனா அருகில் வந்து ஒரு பார்க் இருக்கு அங்க அழச்சிட்டு போவாங்க அது கொஞ்சோம் நடக் குற தூரத்துலதா இருக்கு அங்க போனா அங்கதா போ வோ அங்க ஒரு ஒருமநேரோ விளையாடுவாங்க பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு வந்துருவாங்க வேற எங்கேயுமே நம்ம வீட்ட விட்டு எங்கேயுமே அனுப்புறதில்ல அக்கம் பக்கத்துலேலா வீடு இல்ல ஒன்னு பெருசா அதுனால அனு ப்றது கெடையாது
ம்
ஆனா வந்து சேட் டைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மாடி இல்லங்குறதுனால வச்சுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாடி படில ஏறிற்றாங்க இல்லை கீழ எறங்கி போய்ட்றாங்க பொழுதன்னைக்கு கதவ வந்து சாத்தியே வச்சிருக்குற மாரி இருக்கு
ம்
அது இந்த வய்சுல சொல்றதே கே க்க மாட்டாங்க அந்த ஒன்ற ட்டூ மூணுங்குறது ரொம்ப கஷ்டமான டைம் அப்டின் சொல்றாங்க அ எனக்கு ஆனா இப்பதா ரியலைஸ் பண்றாங்க நா கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு கொழந்தைய வளக்குறது எனா சொல்றதே கேக்குறது கெடையாது
ஒன்ற வயது கொழந்தங்கபோது அதுக்கெது தெரியாது இருந்தாலு நம்ம கதவ வந்து ஆ அ எப்புடினா ஃபுல்லா தாப்பாவு தாப்பா போட்டு வைக்காம தெறந்து வச்சாலு சின்ன இடுக்கு கொஞ்சோன்டு கேப் இருந்தாலு வெள்ல போய்டுவாங்க இல்லனா கைல எதாவ்து ந ஸ்க்கி இட்ருவாங்க கதவு தொறந்தாலு அதுனால எப்போது கதவு சாத்திருக்குறது ரொம்ப நல்லது
அவ்ங்க அந்த வீட்டுக்குள்ளயே இருக்குறதுனால அதுவே அவுங்குளுக்கு ஒரு டிப்ரஷன் ஆய்டுமோ அப்டி ங்குற பயமு எனக்கு இருக்கு அதுனால அடிக்கடி கோவிலுக்கு அழச்சிட்டு போறது பார்க்குக்கு அழச்சிட்டு போறது எங்க வெளில நம்ளால கூட்டிட்டு போக முடியுமோ அதெல்லா நா என க்கு நேரங் கெடைக்கிற நேரத்துலேலா நான் பண்ணிட்டுதா இருக்க
ம்
ஏனா பொழுதனைக்கு நம்ம கொழந்தைய வீட்ல வச்சிருந்தோனா அதுவே அவுங்ளுக்கு ஒரு மன அழுத்தோ ஆய்டுல
கண்டிப்பா கண்டிப்பா பசங்கள வந்து நம்ம தூக்கி வச்சிருக்கற்த உட கொஞ்சோ நடந்து ஓடி ஆடி வெளையாண்டா தா வந்து கொழந்தைங்க வந்து ஃப்ரீயா இருக்கு ஒன்னு எது செஞ்சா கூட சில வலிக வலிச்சா கூட அது நடந்தாலு ஒன்னு தெரியாது வெளையாட்றதுல நம் வீட்டுக்குள்ளயே இரிக்கி புடிச்சிருந்தோனா எதுக்கு அழுகுதுனே சில நேரோ தெரியாது கொழந்தைங்க
ஆமாம்மா இவுங்க எதுக்கு அழுவாங்க மா வெளில போறதுக் காகதா அழுவாங்க வெளில போனு நா வெளில போனு வெளில போனு அதுதா
ம்
கைய காமிப்பாங்க ரோட்ல கைய காம்ச்சு அங்க போகணு அங்க போகணு அப்டின் சொல்லிட்டே இருப்பாங்க
சின்ன கொழந்தைங்கனாலே யாரு கைய புடிச்சிட்டு வெள்ல போறவங்குளோட ஓடிர்ணு இந்த கேட்லயு ஏறி மேல நிப் பாங்க ஏன் கொழந்தைங்குளா
யாரு வெளில போனா தெறந்துட மாட்டாங்குளா அப்டின்ட்டு
நீங்க அக்கம் பக்கத்துக்குலா அனுப்புவீங்ளா இல்ல வீட்லேதா வச்சிருப்பீங்ளா
இல்ல என்னுடைய குழந்தைங்கள வந்து நான் வேலை பாக்கும்போது அவ கொழந்தைங்க தூங்கும்போது அந்த டையத்தப்ப முடிச்சுட்டு நான் வேலைய பாத்து முடிச்சுருவ கொழந்தைங்க எந்திரிக்கிற நேரத்துல முக்காவாசி பாத்தீங்னா நான் வெளில நடக்க வச்சு சாப்பாடு ஊட்றது அ வெளில நாயி இந்த ஆடு இதெல்லா போதுல இத வச்சுட்டு என்ன பண்றது நம்ம வந்து பக்கத்துல இப்ப ஒரு சந்து மாரி இருக்கு ஒரு பாத வெளையாட்றதுக்கு சைக்கிள் ஓட்றதுக்கு கொஞ்சோ ஸ்பேஸு கொஞ்சோ எடோ இருக்கு அதனால கொழந்தைங்கள சந்துலே வெளயாட வுட்றது அது நா கிட்டக்க நின்னுகிட்டு இந்த குச்சி எதாவ்து ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த ஆடு வந்தா புடிக்கிறது அது மாரி வெளயாட்றதுனால சாப்பாடு சாப்ட்ருவாங்க பசங்க நா வளர்த்தது ரெண்டு குழந்தைகளுமே அப்டிதா வளத்தே
ம் தூக்கி வ ச்சிந்து சாப்பாடுவூட்னதுன்னு கெடயாது வெளயாட வச்சு வெளில வெளயாட வச்சு சாப்பாட ஊட்டி அழச்சிட் வந்துர்றது
ஆ இது நீங்க வந்து நீங்க போற அந்த இடோ வந்து வன்டி வாகனங்கள் வருமா சைக்கிள் ஓ ட்றதுக் அழச்சிட்டு போறது நம்ம வண்டி வா வரவா டூ வீலர் அந்த மாரி
அது எதுவு வராது ஏனா அது என்னுடைய கொழுந்தனாரு அங்க பக்கத்துல வந்து எல்லா உறவுகளா இருக்கொமா அதனால எங்களுக்குன் உள்ள பாத அந்த பாதைகள்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கே எப்ப எப்பயாது அதாவ்து ஒரு மூனு மண்நேரத்துக்கு ஒரு தடவ எதா ஆன்லைன் கொரியர் போட்டா ஒரு வண்டி வரு இல்லல்ல வே ற எதாவ்து வரு அவ்ளதா ரொம்ப ரேரு அதனால வந்து டிராஃபிக்கோ வேற எதுமோ அந்த இதுல வந்து யாரு உள்ள வரமாட்டாங்க ஏனா தெரியாத முகங்கள் வந்து ஒரு பொருட்கள் விக்க வராங்கன்னா அந்த மாரி டயத்துல நாங்க பின்னாடி நின்னுக்குவோ கொழந்தைய வெள்ல விட மாட்டோ கதவ தாப்பா போட்ருவோ
ம் ஏனா வண்டி வர்றதுனால ஸோ வெளில வுட்றதுக்கு எனக்கு கொஞ்சொ பயமாருக்கு அதா கே
ஆ ஆமாமா ஏனா வாகனங்கள் இருக்கும்போது குழந்தைங்ள வந்து நம்ம வெள்ல விடக்கூடாது அலட்சியமாவு இருக்க கூடாது தெரியாத முகமா இருக்கலா கொஞ்சலா செத்தனாளி நம்ம வெள்ல நிக்கிற கேப்புல பசங்க எதாவ்து குடுத்தா கூட வாங்கி வாய்ல போட்ருவாங்க சின்ன அறியாத பருவமாச்சில
ஆமாமா
ம் அதனால கொழந்தைகள மொதல்ல வெளயாட வுடனு வீட்டுக்குள்ளே வச்சு வந்து கூண்டுலே வளர்க்கறது வந்து நம்ம வந்து ஆ என்னது ஒரு பறவய புடிச்சு உள்ள போட்டா எப்பிருக்கு அது மார்தா அதுகள கொஞ்சொ வெளயாட்ற எடத்துல வந்து நம்ம வெளயாட விட்றனு ஒரு சாயந்தரோ மாலை நேரத்துல கூட நீங்க ஒரு மண்நேரோ அந்த பார்க் சைடு கொண்ட வுட்டு கிட்டக்கே நின்னு பசங்க கூட வந்து நம்ம ஒரு நேரத்த ஒதுக்னோனா அது ஒரு மாரி ஆ அவுங்களுக்குள்ள சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்குவாங்க
கண்டிப்பா ஏனா இவுங்க அந்த மாரி தா பக்கத்திலயே பார்க் இருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலயே அங்கதா போய்ட்ருக்காங்க
ஆ
அங்க போனாதா அவுங்களு கொஞ்சொ நிம்மதியாருப்பாங்க போய்ட்டு அந்த ஓடி ஆடி விளயாண்ட கள ப்லே வந்து வந்தஒடனே தூங்கிடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதா சொல்றே ஏனா கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு மன திருப்திங்கறது வந்து அந்த வெளில வெளயாட்றதா நம்ம எவ்ளதா புடிச்சத வாங்கி குடுத்தாலு அந்த கொழந்தைங்களோட வெளயாட்றதா அதா ஒரு அது ஒரு இன்போ அலாதி இன்போ பசங்களுக்கு
கண்டிப்பா இப்ப உங்க கொழந்தைங்கள்லா எத்தனாவ்து படிக்கிறாங்க
என்னுடைய கொழந்த வந்து பெரிய கொழந்த வந்து பாப்பா ஆறாது படிக்கிறாங்க பெரிய பாப்பா சின்ன பாப்பா வந்து மூனாது படிக்கிறாங்க
சேரி சேரி ஒங்களுக்கு பிரச்சன இல்ல ஓரளவுக்கு தெரியுல எந்தெந்த விஷ்யங்கள் அப்டின்னு செரி தோழி தொடர்ந்து பேசலா
ஆ செரி செரி நன்றி தோழி